ஆ
ஹலோ
கேக்குதா?
ஹலோ
கேக்குதா?
ஹலோ
ஹலோ
கேக்குதா?
கேக்குதாடி?
ஆஹ் கேக்குது சொல்லு
ஓ எங்க இருக்க
நான் இங்கே ஆஹ கசின் வீட்டு்ல
எக்கோ அடிக்குது
எக்கோ அடிக்குதா
எக்கோ ஆமா எக்கோனா ஒரு மாதிரி எப்படி சொல்றது இது எக்கோனா எக்கோ அடிக்கல காலியா இருக்கிற இடத்துல நின்னு பேசின ஒரு சவுண்டா கேக்கும் ல
ஆமா இப்போ
அந்த மாதிரி இருக்கு ஆ இப்போ இல்லை யாரோ பின்னாடி கத்துறாங்க உஹம் அப்புறம் டி ஓ சாப்பிட்டேன் இப்பதான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா
ஆ ஒரு மாரி கேக்குது
எதுக்கு பரவா ல
ஓஓ செரி செரி அப்புறம் சாப்பிட்டாச்சா
உம் செரி இப்பதான் நீ
ஓஹோ நான் சாப்பிட்டேன் அப்புறம் காலேஜ்ல்லாம் ஏதோ நானு என்ன சாப்பிட்டேன்
காலேஜா
ஆமா
இருவத்தி ஒன்பதாம் தேதி
ஓஓ எனக்கு இருவத்தி அஞ்சு
ஓ இருவத்தி எப்போ அஞ்சா அப்டின்னா எப்போ வர
ஏ
தேஸ்டே வா
புரில மா
ஓ சேரி சேரி ஜாலிதா
ஹாலோ
கேக்குதா பேசறது
கேக்குது கேக்குது ஒனக்கு
எனக்கல்லா நல்லா கேக்குது நீதா என்னமோ வினோதமா பேசுற
ஏ என்ன
என்னது சொல்லு
இ ஏ இப்டி பேசுற
நல்லாதா டி பேசுறேன் என்ன ஆச்சு
ஒரு மாரி பேசுற நீயி
ஒனக்கு எப்டி பேசுற சொல்லு
ஹலோ
எப்புடி பேசுறேன் சொல்லு
நீ
கேக்குதா
ஹலோ
கேக்குது கேக்குதா ஹலோ
கேக்குதுங்க தோழி ஒங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குதே
தோழி என்ன பண்றீங்க
நா
ஏனங்க ம் விட்டு விட்டு கேக்குது நல்லா ம் அப்பறம் ஹலோ